ஆ சாரி ரணி கால் பண்ணியா நானு அதுக்குள்ளே ஸ்விகில என்ன ஆட்ரு போடலான்னு பாத்துட்டு இருந்தேன் அதான் குவ கட் பண்ணி விட்டேன் இல்ல எனக்கு கி சண்டே தானா அதனால செரி நான மட்டும்தான் இருக்கேன்னா செரி ஆட்டோ போட்டுக்கலாம் அப்டின்னு
ஓ என்ன வ் ஆர்டர் போட்டீங்க
நான நானும் கிரேவியும் ஆட்ரு போட்டேன்
ஓ செரி செரி நீங்க எப்வுமே வெஜ்ஜா சாப்பிடுவீங்களா எப்டி ஹலோ ஹலோ உங்ளுக் கேக்குதா ஹலோ கேக்குதா ஹலோ உங்களு கேக்குதா
ஆ இப்பதான் கேக்குது
ஆ சொல்லுங்க ஓ நீங்க எப்வுமே வெஜ்ஜாதான் சாப்படுவீங்களா
ஆமா நா வெஜிடேரியன்
ஓ சூப்பர் நானும் வெஜிடேரியன் தான்
நான வெஜ் மட்டும் தான் எடுத்துப்பேன் வெஜ் எடுத்துப்பேன் எக் எடுத்துப்பேன் சோ எகிட்டேரி
ந பியர் வெஜ்
ஆ ஓகே ஓகே ஆக்சுவலி ஹஸ்பண்ட் இருந்தான் நான் வெஜ் ஏதாச்சும் கேட்பாரு அவர் நான்வெஜ் ஏதாச்சும் வாங்கிக்குவாரு சோ அவரும் இன்னைக்கு இல்லயா அவங்க சண்டேனா கண்டிப்பா நான்வெஜ் சாப்படுவாங்க செரி நம்ம மட்டும்தானே இரு ம் அப்டின்னு சொல்லிட்டு ஆர்டரு போட்டேன்
ஓ சேரி செரி நானும் யூஸ்வலி வெஜ்ஜாதான் சாப்படுவேன்
ஓகே ஓகே என்ன படிக்கும் சாப்பட
நான வந்து இந்த பீஸா மேகி நூடுல்ஸு அது நெறைய சாப்பறேன் ஜங்க்புட்ஸ் ஆமா
எனக்கு ஆக்சுவலி எனக்கு தோ தோச தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்துட்டு ஒரு செவன் வீக்ஸ் செவன் டைம்ஸ் மே தட் மீன்ஸ் த்ரீ டைம்ஸ் மீலுமே தோச கொடுத்தால்னே நா சாப்
ஓ அப்ப நீங்க தோசை அடிட்டு போல
தோசை எடுத்து தான் இட்லியா தோசையான இருந்தா கூட தோசை தான் எதுவா இருந்தாலும் தோசைதான்
ஓ நான அப்டி இல்ல எல்லாமே சாப்படுவேன் லைக் என்னைக்காவது வந்து இட்லி டிஃபின் ஹவுஸ் போனோனா இட்லி தோசை சாப்படுவேன் இல்ல செரி எங்கேயோ கேஃபே அப்டி பரோனா பிஸா பாஸ்தா
என்ன ஸ்நானும் இப்ப கெபேஸ் எல்லாம் போறோம்ன்னா அப்டி சாப்படுவேன் ஜன் ஃபுட்ஸ் எல்லாமே நானும் சாப்படுவேன் பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு அந்த தோசை சாப்பட்டா தான் அந்த டே சாட்டிஸ்ஃபேஷன் ஆக்சுலி எனக்கு ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்த் தா இப்பநம்ம வெளியூர்க்கு எங்காயாச்சி போறோம் அப்டினு நான எனக்கு போயிட்டு வந்து இங்க கோயம்புத்தூர்ல வந்துட்டுா அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்கு அங்க போய் இட்லி சாம்பார் சாப்பட இல்ல தோசை சாம்பார் சாப்படணும் அப்தான் அந்த டே கம்ப்ளீட் ஆகும் எனக்கு அப்ப ஊரு போயிட்டு வந்தோனா ஃபஸ்ட் இட் நாங்க ஏரோர்ட்ல இருந்து வந்த வந்த செரி ரயில்வேஸேஷன்ல இருந்து வந்தாலும் செரி பஸ்
பஸ்டாவே அன்னபூர்ணாதான்ப்ப உங்களுக்கு
எனக்கு அண்ணாபூர்னால வந்துட்டு நோ ஆக்சுலி அது செம்மயிட்டம்
நானும் ட்ரை பணணிருக்கேன்
புரில
நானும் ட்ரை பண்ணிருக்கேன் அது
எனக்கு அது ரொம்ப புடிக்கும் ஆக்சுலி நான நான வந்துட்டு ரெகுலரா போறதுனால நான போய் ஆர்டர் கூட சொல்ல மாட்டேன் அவங்கள எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க
அவங்களுக்கே தெரியும் டெய்லி வரவங்கனா ரெகுலர் கஸ்டமரா தான்
சொல்லுவாங்க மேம் நீக் சாம்பார் வட முடிஞ்சிருச்சு ரோஸ் தே எடுத்துட்டு வந்துடலாமா அப்டின்னு தான் கேட்பாங்க சோ நான் சாம்பார் வட இருந்துச்சுன்னா சாம்பார் வட சாப்படுவேன் எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும் அண்ணபூர்னால ஆக்சுலி அது ரொம்ப நல்லா இருக்கும்
ஆமா அதோட சாம்பார் தான் ரொம்போ
பொண்ணாதான் என்ன பொறுத்த வரைக்கும்
ஆமா ஆமா உங்களுக்கு வந்த தோசை மாரி எனக்கு பானிபூரி ரொம்ப புடிக்கும் எளக் எங்க வீட்டு கானர்ல ஒரு நல்லா ஹைசினா ஒரு அண்ணா வைப்பாங்க ஒரு கட வச்ச
அதும் அந்த பையா பானி பூரி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானு ஒரு பத்து மட்டும்தா சாப் பிடுவேன் ஒரே ஒருே இடத்துல சாப்படுவேன் அந்த பானிபூரியுமே ஏன்னா அவுங்க வந்துட்டு லிட்டலி எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்க நான போய் பூரி சாப்பட்டு சாப்பட்டுகுளோஸ் ஆயிட் தாங்க
அப்டிதான் எங்களுக்கும் அப்டிதான் அவங்களுக்கு இப்ப பழகி போயிருது செரி அந்த வழியில போனா என்ன வரமாட்டேங்கிறீங்க
ஆ உங்க கூப்பிட்டே கேடப்பாங்க என்ன அன்னைக்கு பாத்துட்டு அப்டியே போயிட்டீங்க அப்டி போங்க தீனா என்னடா டெய்லி எதா வந்து சாப்பட முடியும் அந்த மாரி இருக்கும் எனக்கு ஆச்சுவலி அந்த பையா பானிபூரியிலேயே வந்து து அவுங்க அந்த ஆனியன்ஸ்ல வந்துட்டு லெமன்ஸ் குவிஸ் பண்ணி கொடுப்பாங்க அந்த லெமனோட அந்த ஆனியன் எடுத்து உள்ள போச்சு அப்போ மோ இன்னி டேஸ்டா இருக்கு ஆக்சுவலி டெம்டிங் ஆயிடுச்சு போ அது ஸ்விக்கில ஆர்டர் போட முடியாது
அந்த கடையில அன்னைக்கி ஒரு டைம் நின்னு ஏழு பிளேட்டு கிட்டத் த்தட்ட ஒரு பிளேட்ல அவங்க ஆறு ஏழு
ப்ரெண்ட்ஸோட போனோம்னா அவன் வாட்டி அவன் வச்சுட்டே இருப்பான் யாரு நெறைய சாப்பறோன்னு போட்டி வச்சுட்டு சாப்படுவோம்
அதுதா அதுதா சூப்பரா இருக்கு அதெல்லா
கொண்டு வந்து நிறுத்திருவோம் நாங்க ஒரு நாலு பேர் போறோம்னா ஒரு ஒரு நாலஞ்சு பேர் போறோம்னா அது ரேசன்ன தானே போகும் அப்ப எல்லாரும் சாப்படற தானே செய்வோம் கிட்டத்தட்ட செவன்டி எயிட்டிஸ் பூரிஸ் எல்லாம் சாப்பட்டு இருக்கோம் சாப்படணும் நம்மதான் சாப்படணும் நம்மதான் சாப்பட னும் அப்டின்னு சொல்லி சாப்பட்டு அந்த அளவுக்குெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்ப வந்துட்டு எங்க அம்மாலாம் அவ ஏன்டி கெஃபே போனாதான் இவ்வளோ லவ் பண்ணுவீங்க ஒரு ரோட்ல இருக்கிற பானிபூரி தட போயிட்டு இவ்வளோ செலவு
அது தான் நான் கெஃபே எல்லாம் இப்ப போனாலா ரொம்போ இப்பல்லா ஒரு காஃபிக்கே முந்நூறு ரூபா இருக்கும்
ஒரு மெம்பருக்கே மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருந்தாதா சாப்படவாச்சு முடியு இல்லனா வேடிக்
இல்லன்னா சும்மா வேடிக்க பாத்து தண்ணி குடிச்சுட் மட்டும் வந்துரலாம்
ஆக்சுவலி இப்போ என்ன சொல்றது யாரும் அவ்வளோ பெருசா யோசிக்கிறது இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் போறோம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்புடின்ற மாரியாயிரும்
அதுவும் இல்லாம இப்ப கேபேஸ்ல ரொம்ப காம்படிஷன் இருக்கு ஒவ்வொரு சந்தல பாத்தா ஒவ்வொரு கஃபே இப்ப நம்ம எந்தா சாய் பாபா காலனி எல்லாம் போனா இங்க இருந்து திரும்பி போவோ இங்க ரெண்டு கேஃபே அப்டி திரும்பனா அங்க ரெண்டு கேஃபே அப்டி இருக்கு
பட் எல்லா கேஃபேஸும் நம்முலும் போறோம்ல அதனாலதான் அவங்கள ஓபன் பண்றாங்க
அதுதான் இப்ப ஆக்சுவலி ஃபுட்டு தான் உங்களுக்கு பிசினஸ்சே
நம்ம சொன்னாலோ பிரெண்ட்ஸோட நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா போறோம்
அதான் இவங்க இன்ஃளுயன்சஸ் வேற இருக்காங்க நம்மளுக்குனே டெம் ட்டு பண்றதுக்கு ஒரு கஃபே வந்தா ஒரு பத்து பேர் ஒரே கபேரியில் போடுவாங்களா ஏ இது சூப்பர் இருக்குவ நம்மளும் போய் ட்ரைவ் பண்ணலாம் நம்பளு அப்டியே போயிருவோம்
போகுபோதுதான் தெரியுது ஃபுட்ஸ் அவ்ளோ நல்லா இல்ல அப்படின் ப்ஸ்ட் எல்லாம் ஆக்சுவலி இந்த இன்ஃப்ளுயுன்சர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹோட்டல்ல கேபே இல்ல ரெஸ்டாரண்ட் அப்டிப் போனா கூட அவங்க போய் அவங்க பே பண்ணி நாங்க வீடியோ எடுத்துட்டுனு கேட்டு கிச்சனுக்கு போய் வீடியோ எடுத்து அப்படி போட்டுட்டு இருந்தாங்க இப்ப ஒரு பரொமோஷனா பைவ் தோசன அவுங்க
அவங்களே காசு கொடுத்து ஃபுட்டு கொடுத்து வீடியோ
ஆஹ் வீடியோ எடுக்க சொல்றாங்க
அதனால அவங்களு என்ன காசு கெடைக்குதுன்னு அப்படியே
அப்படியே போட்டுட்டு போய்டுறாங்க சூப்பரா இருக்கு நீங்க பேசு சாப்புடுங்க அப்படினு நம்ம போபோதுதான் நம்ளுக் தெரியுது அதனால் நிறைய இன்ஃப்ளுவன்சஸ் பேஜ்ஜெல்லாம் நான் வந்து அன்ஃபாலோவே பண்ட்டேன்
நான் இன்ஃப்ரன்ஸ் எப்படின்னா அவங்க இன்ஃராஸ்ட்ரக்சர் எல்லாம் காட்டுவாங்கள செரி ஓகே அத பார்த்து வேணா போவேன் சாப்படுறது நான் பொறுத்துதான் ஏன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது கம்பல்சரி இல்ல எனக்கும் புடிக்
இல்ல பட் அவங்க சொல்றதே எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு டென் ஃபிப்டீன் ஐட்டம்ஸ் அவங்க டேபிள்ல வச்சிருப்பாங்க எல்லாமே நல்லா இருக்குன்ற மாரி தானே ஸ்டாட்டிங்ல சொல்லுவாங் ஹா சோ இப்ப கூட இன்புளுவன்சஸ் அட்லீஸ்ட் உண்மைய பேசுறாங்க
அப்ல்லாம் ரொம்ப இதா போச்சுல்ல எத்தனை பேர் அதுக்கப்பறம் எத்தனை இன்ஃப்ளுவன்சஸ் போய் இவங்க காசு வாங்கிட்டு இப்டி பண்றாங்கன்னு எத்தனை பேர் பேசுனாங்க
இப்ப எல்லாம் நெறைய இன்ஃளுவன்சஸ் எங்க பாத்தாலும் இன்ஃளுன்சரா தான் இருக்
யார கேட்டாலும் நா இன்ஃபுளுலன்சரா இரு ங்க என்னடா பண்ணுவீங்க லிவிங்க் என்னடா பண்றீங்க அப் கேட்டானங்க இன்ஃளுவன்சஸா இருக்கும் ப்ரோ அப்டின்குறாங்க
ஏத்த மாரி அவங்களுக்கு வேல கொடுக்குறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க
ஆக்சுவலி ஒரு ஃபுட் ரிலேட்டடா இன்ஃளுவன்சஸ் இருக்கிறவங்க ஒரு இப்போ வந்துட்டு இந்த ஐட்டம்ஸ் தட் மீன்ஸ் இந்த ட்ரெஸ்ஸஸ் இன்ஃளுவன்சஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல
ஆமா எல்லா கட ஒவ்வொரு காம்படிஷனா போடுவாங்க
மெசேஜ் போட்ட பாக்க கூட மாட்டாங்க
அதுதான் ஒவ்வொரு காம்படிஷனா வரும் இந்த கடயில இன்னைக்கு நூறு ரூவாய்க்கு இது குடுக்குறாங்க
ஆ நூறுபா நம்ம எடுத்துட்டு போனோ ங்க என்னெல்லா சாப்பட லாம் ஒரு மாலுக்கு நூறு ரூபாய் எடுத்துட்டு போய் என்னடா சாப்படுவீங்க எப்ட்ரா சாப்பட முடியும் அப்டிய ஒரு ஐ ஐஸ்கிரீம் சாப்பட்டு உங்களுக்கு எப்புட்ரா ஃபுல்லாகுது அந்த மாரி இருக்கும் எனக்கு
அப்டியெல்லாம் காட்டுவாங்க
ஐயோ ரொம்ப இப்ப இந்த இன்ஃளுவன்சஸ் பண்றதுதான் இப்ப கிட்ஸுமே அதுல ரொம்ப இன்ளுவன்ஸ் ஆயடுறாங்க ங்க இவங்க சொல்றாங்கள நம்ம போகணும்
புல்டே நாங்க தயிர் தயிர் சம்பந்தமானது மட்டும் தான் சாப்
ஆ அந்த ஃபுட்டீஸ் பைண்டிங் அத என்னடா பண்ணுவீங்க அப்டி இத இருக்கும் அதுல இடயில ஏதோ வியர்டா போட்டிருந்தா ஏதோ பேப்பரா சம்திங் கேட்ட இது பேப்பர் ரோஸ்ட்டு அப்டி இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல இருக்கும் போதே சாப்பட்டோடா அப்டி இருக்கும்
பாத்தா ஒரு நாள் ஃபுல்லா நம்ம தண்ணியாதான் சாப்பட போறோம் பாத்தா இளநீரு நொங்கு அது குடிச்சு எப்ட்ற ஒரு நாள் வாழ்வீங்க
ஒரு வேள நம்மளுக்கு தெரியாம சைடு்ல சாப்ட்டுக்குறாங்க போல
கண்டிப்பா அது சாப்படாம அவங்க நாலா அவ்வளவு ஷூட்டே பண்ண முடியாது
டீஹைடரேட் ஆயிருவாங்க ப்ளீஸ் ஹட்ரேட்டா இருகறதுக்கு அட்லீஸ்ட தண்ணின்றத சொல்லலாம் பட் பாடியில எனர்ஜின்னு ஒன்று வேணும் இப்ப நம்மலே ஒரு வேள ஸ்கிப் பண்றோம் இப்ப நால பாஸ்டிங் இருப்பேன் தேர்ஸ்டே தேர்ஸ்டே பாஸ்டிங் இருப்பேன்ர அந்த ஒரு வேளை சாப்பிடாம இருக்கு இருக்கே எனக்கு அவ்வளோ இதான் இருக்கும் எப்படா மத்தியானம் சாப்பிடுவேன் அப்படி இருக்கும்
கண்டிப்பா அப்படி இருக்கும்கோ
இவங்களாம் எப்படித்தான் இப்படி இருக்காங்களோ
உங்க கேமராக்கு முன்னாடி ஒண்ணு கேமராக்கு பின் வாங்க
பட் அதையும் எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்றாங்க இல்லையா அதுதான் எப்படனே தெரியல யாரா நீங்க என்ற மாதிரி இரு எனனச்சு
அதான் சரி இப்ப சாப்பாடு போயர் எடுத்துட்டீங்க இப்ப எனக்கும் பசிக்குது நான் போய் சாப்பிட்டு வந்துட்டுமா
ஓகே ஓகே
நீங்களும் போய் சாப்பங்க ஆஹ்ய் வெய்ட் பண்ணுங்க ஆஹ் பாய்